கேக்குதாப்பா ம் கேக்குது கட் ஆகிடுச்சு இல்ல எனக் க்கு வந்து அந்தளவுக் பெருசா எதுவுமே அந்த கல்ல மாவு போட்டு அத ந்து தெரில நா இந்த காலேஜ் படிக்கிற டைமிங்ல என்ன தெரியுமா பண்ண ஒரிஜினல் சந்தன கட்ட வந்து இங்க இருக்கூ சந்தனக் கட்ட வந்து இங்க அ என்னப்பா
ஓ ஆன்லைன்ல ருக்கே
இல்ல ஆன்லைன்ல இல்ல அது வந்து எங்க பாட்டிமாவொடது
ஓக்கே
அவுங்க வந்து எங்க அம்மாக்கு குடுத்தாங்க அந்த கட்ட திரும்ப வந்து
காலி ஆகாமஇருக்கு
அ அது கொஞ்சொ பெரிய கட்ட
சேரி
அந்த இது வந்து கொஞ்சோ கையளவு இருந்தது இவ்ளோ அவுங்க தேச்சு தேச்சு வந்து இந்த மணிக்கட்டு
கஷ்டோ தானே அது ரொம்ப நேரோ ரொம்ப நேரோ வந்து ஆ அது ஏ கிட்டயு இருக்கு ரெண்டுமே இருக்கு அந்த அது ப்ரௌன் இருக்குல்ல ப்ரௌன் கலர் அண்ட் ஒயி ட் ரெண்டு கலருமே இருக்கு ஆ ரெட் கலர் ரெட் கலர்
அந்த இது வந்து ஏன்ட்ட இல்ல இது வந்து மஞ்ச கலர் இருக்கும்பா அதாவது மர கலர் ருக்கு அவுங்க வந்து இப்ப யூஸ் பண் பண்ணி பண்ணி பண் ணி ஒரு மாதுரி மர கலர் ஆயிடுச்சு அந்த காலத்து உள்ள ம சந்தக சந்தன கட்டனா பாத்துக் கோயே அப்டி உள்ளது எங்க பாட்டிமா காலத்
நா ஆன்லைன்ல தா வாங்னே
ஆ அவுங்
ஆனா அது ஒரிஜினல்லா என்னன்னு தெரியாது எனக்கு அக்கா வாங்கி குடுத்தா
அப்படியா ஆன்லைன்லலா விக்குமா சூப்பரு அது வந்து எங்க வீட்லயு தூங்கிட்டுதா இருக்
அது தூங்குது அப்டியே தூங்கிட்டுதா
ஆமா அந்த இது வந்து லேசா தண்ணிய வந்து ந ஒரு அஞ்சு நிம்ஷோ ஊற போட்டுனு கட்டய ஊற போட்டு
அவ்ளோ பெருசு எப்டி ஊற போட முடியு
ஓய் என்னோடது இப்ப ரொம்ப பெருசெல்லா இல்லபா சின்னதாதா இருக் கு ஆ ஒரு ஒரு கைய வந்து மணிக்கட்டு வரைக்கு தா இருக்கு கை மணிக்கட்டு சைஸு அந்த அளவு தா இருக்கு ஆனா வந்து அதோட ஷேஃப் வந்து கொற முரானு இருக்கு இந்த சைடு பெருசா இருக்கு ஒரு சைடு சின்னதா இருக்கு அந்த மாதிரி கண்டமேனி க்கு தேச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோயே அப்பேலந்து அப்பல்லா அததா தேச்சு தேச்சு குளிப்பாங்ளா
ம்
ச்சு மொகத்துல தேச்சு ஒடம்புல தேச்சு குளிப்பாங்க நல்லா ருக்கு அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு சொல்லுவாங்க தண்ணில லேசா ஆமா ஊற போட்டுட்டு அதுக்கப்றோ வந்து என்ன பண்ணனு தண்ணிய ஊத்தி ஒரு கட் கல்லு ம் அம்மி கல்லு மாதிரி ஏதாவுது த தேய்கிறதுக்குன்னு தனியா ஒரு கல்லு விக்கு அது இல்லாட்டி அம்மி க ல்லு இல்லாட்டி ஏதாவுது கல்லு தேக்கிற மாரி ஒரு கல் இருந்துச்சுன்னா ஜல்லிக்கல் மாரி வந்து ச தட்டையா கல் இருக்கணு அந்த இதுல வந்து தண்ணி ஊத்தி தேய் தேய்ன்னு நல்லா தேச்சா அது வந்து கொஞ்சோ கொஞ்சமா வந்து வரு ஆனா அது ரொம்ப கஷ்டோ ரொம்ப நேரோ எடுக்கு
ரொம்ப நேரோ எடுக்குது டைம் எடுக்குது தா இல்ல அத தேக்கிறதுக்கே ஆக்சுவலா டைம் எடுக்குது நா ட்ரை பண்ணே ஒரு டூ டேஸ் ட்ரை பண்ணே அதுக்கப்றோ எனக் கடுப்பாய் அலுப்பாயிருச்
ஒரு நால்லேந்து அஞ்சு நிம்ஷோ ஆகு அது வந்து தே ச்சு அத நம்ம வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒடனே காயாது செத்த நேரோ காஞ்சதுக்கு அப்ற தா ஃபேஸ்ல அப்ளை பண்ணுனா மொகத்துல வந்து சந்தனோ இருக்குன்றதே தெரியாது அதுக் காஞ்சதுக்கு அப்பறோ தா வந்து ஓ இப்ப வந்து சந்தனோ லேசா தெரியுது போட்டிருக்கோ அப்டின் சொல்லீட்டு தெரியுது அதூட அந்த இது வந்து நம் போட்டுட்டுருந்தே ஏன்னா வந்து அப்போதா அப்போ வந்து ஒரு செம்ம குளோ பா சூப்பர் குளோ அந்த மாதிரி ஒரு குளோ
இது ரெட்டா அது எல்லோ தானா எல்லோ தா ஓகே ஓகே கே உம்
ஒரு ரொம்ப நாள் ஒரு மாசத்துக்கு மேல போட்டுருப்பே நல்லா இருந்து ஜியா அது வந்து எனக் நல்ல ரிசல்ட் குடுத்துச்சு அதோட நா வந்து எப் எப்பலா ஓரஷ போறணோ சந்தன கட்ட எ பாட்டி வந்து உக்காந்துப்பாங்க பக்கத்துல எனக்கு கொஞ்சோன்டு குடு டி நம்ம வந்து தேய்ஜா அவங்களோட தான தரமாட்டனு சொல்ல முடியாது போ போ போமா நானு வந்து இது தேய்ச்சிக்கிட்டே உக்காந்துருப்பேனா தேய்ச்சிட்டு உக்காந்து இருக்கத பாத்தட்டு எனக்கு கொஞ்சோ குடுரி அவங்களுக்கு வந்து கையில வந்து மரு மாதிரி இருக்கு வந்திருக்கு இப்ப என்னன்னே தெரியல மறு மாறி இருக்கு அது வந்து போமாட்டது அப்படின் சொல்லிட்டு அவங்க என்னப் இது பண்ணுவாங்க என்னோட சந்தன கட்ட நா தேய்கும் போதெல்லா வந்து உக்காந்துருவாங்க கேட்ட வந்து நா தரமா மாட்ட போ நீயே தேசுக்கோனா என்னோட சந்தன கட்ட தா எடுத்துட்டு போயிடுவே அப்பிடின்றுவாங்க
ம்
அதனால சொல்லிட்டு ஆ அது வந்து அவங்களுக்கு தேய்ச்சு கொஞ்சோன்னு குடுப்பே அது தேய்க்கறதுக்குனே வந்து ஒரு ஆ வேர்த்து விறுவிறுத்து போயிடு அந்த மாதிரி இருக்கு அதனால ஆமா அது வந்து எஃபெக்டிவ் தெரியுமா சூப்பரா வந்து நல்லா வேல செய்யு ஆனா வந்து வளையாது நமக்கு வந்து வளையாது
நமக்கு வளையாது கரெக்ட்டு
ம் ஆம்மா இப்போ வந்து அது எங்க வீட்ல இருக்கு ஆனா எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு அலட்சியமா போ பாட்டி வந்து அவ்ங்க மக வந்திருக்காங்கனு மக வீட்டுக்கு போயிட்டாங்க ம்ம்ம் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து நல்ல சூப்பரா க்ளோ தந்துச்சுப்பா அது ஆனா
ம்
இப்போ வந்து நமக்கு அதெல்லா டெய்லியு பண்றதுக்கு வந் ந்து வெயில ஒர்க் ஆக மாட்டேகுது அப்போ வந்து கொஞ்சோ நா கொஞ்சோ காலேஜ் படிக்கும் முதலா கொஞ்சோ கலர் கொஞ்சோ கம்மியா இருப்பே அது வந்து போட்டு கொஞ்சோ வந்து கலரு கொஞ்சோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த இது அதோட அதோட வி டது தா நல்ல அதோட சில பேர் பவுடர்லா யூஸ் பண்ணுவாங்கள அதெல்லா நாபண்ணிருக்கே ஆனா அது அந்த அந்த அந்தளவு இருக்காது
அந்தளவு இல்ல ஓகே
அந்தளவு இருக்காது ரொம்ப எப்டி சொல்றது எப்டி அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது பவுடர்லா என்ன சமையல் போய்ட்ருக்கா
எஸ் கரெக்டா கண்டுபுடிச்ச
சைட்ல சட்டிக்கின்ற சவுண்டு கேக்குதுப்பா
ஒனக்கு அங்க ஃபேன் சவுண்ட் கேக்குது எனக்கு இங்க சட்டி கின்ற சவுண்டு கேக்குதா
கத்தி எதோ அரிஞ்ச மாத
சவுண்டு கேட்டுச்சு
ஆமா அதுக்கப்றோ பாக்கெட்ட பிரிக்கிற மாரி சவுண்டு கேட்டுச்சு சொல்லு
பாக்கெட்டு பிரிக்கிறதெல்லா அப் அதல்லா கேக்கல ச எ தோ வா அரிற மாத்ரி சவுண்டு கேட்டுச்சு அப் பறமா வந்து எதோ சட்டில போட்டு கின்ற மாத்ரி சவுண்டு கேட்டுச்சு சேரி சமையல் பண்ணிட்டே புள்ள பேசுது போல
ஆமா அவரு வெள்ல போய்ட்டாரு
என்ன பெட்டரு அ ச்சீ என்ன சமயலு
மேகி மேகி மேகி அவரு வெள்ல சாப்ட்டு வந்துருவாரு அவர்தா கால் பண்றாரு எதாவ்து வாங்கிட்டு வரவா ஆமா
ஆ வாங்கி சாப்ட வேண்டிதானே ஏ நீ வேஸ்ட்டா வந்து
நாளைக் தா போறோல நாளைக் பாத்துக்லா
அத செரி
அதா நா ஒரு இஷ்யூ சொன்னேல்ல ஒ கிட்ட நானு அவரு தா கால் பண்றாரு
அப் ஃபோனு வருதா இப்போ ஒனக்கு
ஆமா இத இரு நா பேசிட்டு வரே
அப்பிடியா சேரி ஓகே ஓகேப்பா நீ பேசிட்டு எனக்கு மெ ஆ ஓகே எனக்கு நீ மெசேஜ் பண்ணு ம்